ஹலோ அ ஆ சொல்லுங்க பேசுங்க சாப்டீங்களா
ஆ நா சாப்டே
என்ன சாப்டீங்க
ரெண்டு தோச கறி கொழம்பு சிக்கனு
ஆ சிக்கனா சிக்கன் வந்து அதுல சிக்கன்னா உங்களுக் ரொம்ப அது ரொம்ப சூடு தன்மை அதிகமா இருக்கு அது இல்லாம அதுல புரோட்டீன் வேற இருக்கு பத்தாததுக்கு அது ஜிம் போற நெறய பேர் வந்து புரோட்டீன்காக
ஆ சிக்கன் சாப்ட்ட ஒட்னே அதுக்கப்பற தயிர் சாதம் வந்து சாப்பிடுவே அதனால எ உடல் குளிர்ச்சியாக இருக்கும்
குளிர்ச்சியாக இருக்குமா அது பத்தாத குறி கே அந்த சிக்கன்ல வந்து சொல்ல போனா கர்டு வேற சாப்ட்ருக்கே அதாவது தயிரு தயிர் சாப்பிட்டதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த குளிர்ச்சியு அந்த ஹீட்டு வந்து தட்ப வெட்ப சூழ்நிலையில ஆயிடு ஒரு லெவல்ல அதனால நீங்க பெருசா ஒன்னு கவலைப்படுறதுக்கு இல்ல ஆனா நெறய பேருக்கு வந்து வய்த்து போக்கு வரதுக்கு நெறய வாய்ப்பு இருக் இந்த சிக்கன் சாப்பிட்டதுனால சிக்கன வந்து அளவா சாப்பிடணு அதிகமா சாப்ட்டாதா நம்மளுக்கு ஹீட் ஆவ்ரதா இருக்கட்டு வயிறு வலி வரதா இருக்கட்டு அந்த மாரி நெறய வரு அதுக்கு கார ணமே நம்மளுக்கு இந்த சிக்கன வந்து அளவா சாப் புனு அதிகமா சாப்பிடக் கூடாது புரியுதுங்களா நீங்க என்ன ஸ் சொல்ல வரீங்க இத பத்தி
நா என்ன சொல்றதுனா நம்ம ருசிக்காக தா சாப்பிடணு தவிர்த்து நம்ம இந்த மாரி ஆ ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒடம்ப பாத்துக்கற அத பாத்துக்கலா சாப்டாம நம்ம என்ன இன்னைக்கு சாப்பிட முடியுமோ அதை ஏத்தா போல சாப்பிட்டா போது
நா என்ன சொல்ல வரேனா நீங்க ருசிக்காக சாப்பிடலா அது தப்பில்ல அது ஒரு தடவ ரெண்டு தடவ ருசிக்காக சாப் புல்ல நீங்த சாப்டும் போதெல்லா ருசிக்காக சாப்டாம அது கொஞ்ச ஆரோக்கியமா வச்சுங்கினீங்கன்னா ஒங்க உடலும் நல்லா இருக்கு திருப்பி நீங்க சாப்பறதுக்கு உங்க ஒடல் நல்லாருக்கணுல்ல அதுக்காக தா எதுவாயிருந்தாலு அளவா அதிகமா எடுத்துக்கலாம அது உங்களுக்கு ருசியா சாப்பறீங்கன்னா அத கொஞ்சமா எடுத்துகறதுல தப்பு இல்ல
ஆரோக்கியமா சாப்படணுனா ஃபஸ்ட் நா மொதல்ல நம்ம இந்த மாரி கெமிக்கல்ஸ நம்ம அவாய்ட் பண்ணு ஆனா அவாய்ட் பண்ண முடியாது எங்க பாத்தாலுமே கெமிக்கல்ஸாதா இருக்குது
அப்டிங்களா
ஆமா
எங்க பாத்தாலு கெமிக்கலா இருக்குனா நீங்க தேடி போகணு அது எங்க நல்லதுக் கெடைக்குதோ அந்த இடத்துல நம்ம தேடி போனு நம்ம ஆரோக்கியத்த நம்ம பாத்துக்கணுல அதனால நம்ம தா
தேடி போனா எனக்கு கால் வலிக்குமே
இல்ல அப்டி சொல்ல வரல நீங்க கண்டுபிடிக்கணு எது நல்லது எது கெட்டதுன்னு
நா ஒரு வெவசாயி கெடியாது கண்டுபிடிக்கறதுக்கு எப்டி நல்லதுக்கெப்டி கெட்டதுன்டு
அப்டி அப்டின்னா விவசாயோ விவசாயோ பண்றவங்கல்லா கண்டுபுடிக்கல அதாவது நா மீன் பண்றது என்னன்னா நீங்க வந்து என்னா பண்ணணுனா நீங்க வந்து உங்கள்து தெரிஞ்சுக்கணு எது நல்லது எது கெட்டதுன்னு அட்லீஸ்ட் சாப்பட்றீங்கள்ள சாப்ட தெரியுதுல இதெல்லா தெரிஞ்சுக்கவேணாவா எது சாப்ட்டா எதுக்கு நல்லது அப்டின் சொல்ட்டு அளவா அதிகமா சாப்டாம அளவா சாப்ட்டாலே அதிகோ அதுவே சொல்ல போன
எது சாப்ட்ட நல்லது தெரியு ஆனா எப்டி சாப்பட்றத்தா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது
அதத்தா கத்துக்கணு அத நீங்க கத்துக்கனாலே போது
இப்ப ஒரு தக்காளி இருந்துச்சுன்னா அந்த தக்காளி எப்டி சமச்சு சாப்பறதுத எங்களுக்கு தெரியாது
தக்காளிய எப்டி சமச்சு சாப்பட்றது தெரியலன்னா அது அந்த அந்த காலத்துல வந்து உங்க வீட்ல யாருனா பெரியவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க நல்லா செய்வாங்கள
இல்ல எங்க வீட்ல யாருமே நல்லா செய்ய மாட்டாங்க எல்லா எல்லாமே கடையில இருந்தா வாங்குவோ
அப்புடில்ல அதாவது நா என்ன சொல்ல வரன்னா நீங்க வந்து கடையில தா வாங்கறீங்க அதாவது நீங்க கத்துக்கணுல கடையில பாத்தாது தொலைபேசியிலயாவது பாத்து கத்துக்கணுல
நீங்க தா சொல்றிங்களே நீங்க ஆரோக்கியமா சாப்டனு கடையிலே ஆரோக்கியமா தரமாட்டாங்க இந்த ஆன்லைன்லயு ஆரோ ஆரோக்கியமா பண்ண மாட்டாங்க நீங்க எப்டி சொல்றிங்க இப்ப
ஆரோக்யமா ஆன்லைன்னா ஆன்லைன் வந்து ஆரோக்கியமு இருக்கு அது இல்லாம நம்ம பாக்க கூடாதது இருக்கு நெறைய இருக்கு நீங்க வந்து ஆரோக்கியத்த தேடி போனீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமா கடைக்கப்போது நீங்க தேடி போறது எதுவாந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியு
சொல்லுங்க